க்குது
ஆஹ் சொல்லுங்க னா பண்ணிட்டிர்க்கீங்க
இதா இருக்கேன்ப்பா
சாப்டீங்ளா
ஆஹ் சாப்டே
உ
உம் நீங்க சாப்டீங்ளா
என்ன சாப்ட்டீங்க
ஆ தையிர் சாதோ
தயிர் சாதொ சேரி சேரி சேரி வேய்ல்க்கு நல்லாருக்கு தயிர் சாதோ
அப்டில்லெங்கெ
நீங்க பேசுறது எனக்கு கேக்கல
இ நீங்க
ஆஹ் நீங்க பேசுது விட்டு விட்டு கேக்குது
நீங்க என்ன சாப்டீங்க இப்போ நல்லா கேக்குதா
ஆஹ் இப்போ கேக்குது
சரி சரி உடம்ப போய் பாக்கணுனு சொன்னீங்களே பட்டசால எல்லாம் போய் பாத்தீங்களா இல்ல பொடவ போய் பாக்கணும்னு சொன்னீங்க இல்ல
ஆமா ஆமா
போய் பாத்தீங்களா எப்படி இருந்தது
ஆ பாத்தே நல்லா இருந்துச்சு ரெண்டு சேல வாங்கிட்டு வந்தே
ஆஹ் முன்ன இருந்தா அந்த ஒரிஜினாலிட்டி கெடைக்குதாப்பா சேலைல்ல
ஆஹ் அதங்க கெடைக்குது அதெல்லா கெடை
எயிட்டிஸோட அதெல்லா நின்றுச்சு ஜாருவ
ம் ஆமா
தங்கஜரிக வெள்ளி ஜரிக அதெல்லாம் இருந்துச்சு
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா
இப்ப எல்லா அப்பிடி இல்ல பழைய சேலைய எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் எடைக்கு போட்டானா பழைய விலைக்கு எடுக்கிறேன் கொண்டு வாங்க அப்பிடின்னு சொன்னானா அது ஒரு மாதிரியா இருக்கு நல்ல குவாலிட்டியான பொடவை மட்டும்தான் நல்ல வெலைக்கு போகுது
ஓ
ம் எங்க அம்மா புடவ போய் போட்டுட்டு வந்தோம் வெள்ளி அருக்க போட்டா ண்ணா டூ தௌசண்ட்க்கு எ த்தாங்க
ஓ டூ டூ தௌசண்ட்க்கு எடுத்தாங்களா
ஆம்மா எங்க அம்மா அதே மாறி அவுங்க கல்யாண பொடவய போட்டாங்க நாங்க ரெண்டாயிரத்த தி நான் சொல்றதுல்ல ரெண்டுல
ம் ம்
இப்பதா வாங்கி குடுத்தாங்க அவுங்களுக்கு பொடவ எல்லாம் கல்யாண பொடவ எல்லாம்
செரி செரி
பாத்தானா எவ்ளோவுக்கு போச்சின்னா து அப்பத வந்து ஒரு முக்கா பவுன் தோடு வாங்குனாங்க தங்கத்தோடு அந்த நேரத்துலல்லா தங்கோல்லா வெல கம்மி தான கொஞ்சோ ரீசனபிள் ப்ரைஸ்ல தானே இருந்துது அதனால முக்கா பவுன் தோடு வாங்குனாங்க அப்பதா அவங்க தோட போட்டு த வெள்ளி ஜருகன்னு சொல்லி அந்த சேல போட்டு முக்கா பவுன் தோடு வாங்குனாங்க இப்ப போய் நம்ம அப்டி வாங்க முடியுமா
ஆ அதெல்லா வாங்க முடியாது
ஓ என்னோட பொடவை இருக்கு செம் பு ஜருகையா இல்ல என்ன ஜருகனு தெரியு இனிமே தா போய் நா போடணு
நீங்க போய் போட்டி டிங்கனாலே அவங்க சொல்லிருவாங்க அந்த தேச்சு பாத்துதான குடுப்பவாங்க அப்படி
ம் போகணு போய் போடணு
சேரி சேரி சேரி போயிட்டு வாங்க
போட்டானாதா தெரியு என்ன வெல போகுது நம்மளுக் எந்த மாரி குவாலிட்டியில எடுத்து குடு குத்துருக்காங்க அப்டின்னு ஆனா ஏ பொடவெல்லா கல்யாண பொடவ ஒரு வருஷத்துலையே அவுங்க கூட்டுறவுல சொசைட்டில வாங்கி குடுத்தாங்க வாங்கி குடுத்து ஒன் இயர்லயே ஒரு மாரி இத்து போய் கிழிஞ்சிருச்சு
ஓ அப்ப உங்க கல்யாண பொடவ உங்கட்ட இல்லையா
இருக்கு ஒன் டைமோ டூ டைம்தா கட்டுன்னே நானு அப்பதா பதினஞ்சாயிரோ அது அதுக்கு அப்பறமா அந்த பொடவ வந்து கிழிஞ்சிருக்கு அதனால நா வந்து அந்த பொடவைய வந்து அ நா ரொம்ப போடவே இல்ல எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னடா நம்மளுக்கு இப்புடி வாங்கி குடுத்துட்டாங்களே காசு போட்டு அது வந்து ஒரு ஒர்த் இல்லாம இவுங்க வாங்கியிருக்காங்களே அப்டின்னுட்டு எனக்கு கொஞ்சோ ரொம்ப ம வருத்தோ இப்புடி ஏமாந்துட்டாங்களே நம்மளுக்கு அந்த ஏமாற்றத்தோட தாக்கோ அதிகமாயிருச்சு நா அவுங்க ஏமாந்துட் டாங்க ஆனா எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மெமரி வந்து ஒரு கஷ்டமாதான இருக்கும்
ஆமா ஆமா
ஆனா எனக்குப்பறமா அதுக்கப்பறமா வந்த ரெண்டு கோர்சஸ்கும் நா வந்து இங்க வாங்காதீங்கனு சொல்லிக்கிட்டு வேற எடத்துலதா போய் வாங்க வச்சே அவுங்களோட ஃசாரீ எல்லா ஃஸ்டட்டிஸ்பைடா நல்லா இருக்கு நா கூட்டுறவுல வாங்குனது என்னமோ சொசைட்டில வாங்குனது இந்த மாரி ஃசாரீ ஆயிடுச்சு
ம் ம் ம் நீங்க கடையில வாங்கியிருந்தா அது கரெக்டா இருந்துருக்கு
ம் அது எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மென்ட் தா
ம் ம் செரி செரி ம் ம் ம் ம்
அதே மாதிரி அந்த வாங்கி
உங்க வாய்ஸ் கொஞ்சோ எனக்கு ப்ரேக் ஆகுது
இப்ப கேக்குதா
ஆ பரவால்ல நல்லா கேக்குது
அ அதா அதுக்குக்கப்பறமா ஒரு அது கூட ஒரு இன்னொரு பொடவ வாங்கி குடுப்பாங்கல்ல அந்த பொடவ வந்து அந்த பொடவூமே வந்து இப்டி இந்த தூரமா எடுத்து பாத்தானா ஒரு மாரி கிசிஞ்சு கிசிஞ்சு இருந்துது
அ கிசிஞ்சு கிசிஞ்சுன்னா புரியல
நூல் அப்டி இப்டி எடுத்துட்டு பொடவய நமோ பாத்தோன்னா டிரான்ஸ்பரண்டா இருந்துது அந்த நூலல்லா ரொம்ப தள்ளி தள்ளி தெரிஞ்சுச்சு புரியுதா
ஆ ஓ புரிது புரிது புரிது புரியுது
நூலல்லா நல்லா நெருக்கமா தானருக்கணூ தறி வந்து எப்பயூ மே இது எப்டி எப்டிருந்து சுன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இல்லாம தூரந்தூரமா அது இப்டி புடிச்சு நம்ம இப்டி இழுத்தோன்னா டர்ருனு கிழிஞ்சிரூ அந்த மாரி
ஆ நீங்க சாரி வாங்கணுனா போத்
ஹலோ
சாரி வாங்கணுனா போ்த்தீஸ்ல நல்லாருக்கூ
ம் ம்
அப்ப இப்போ இந்த க ஏதோ வர மஹாலட்சுமி
ஆ ஆ
அங்க நல்லாருக்கூன்றாங்க
ம் சொல்லிக்கிறாங்க ஆனா நா வந்து ராஜ்மஹால் தா எனக்கு வந்து பெஸ்டா இருக்கு ராஜ்மஹால்ல என்னைக்குமே நல்லாருக் கூ முகூர்த்த பொடவ வந்து ஏங் கோ சிஸ்டர்ஸ்கெல்லா நா அங்கேதா போய் வாங்க சொல்லி அங்கதா வாங்குனாங்க அவங்க சாரி எல்லா இன்னூ நல்லாவே இர்க்குப்பா மொத்தத்துல எனக்கானது அவுங்களுக்கு ஆகக்கூடாது அப்டிங்கிற ஒரு இன்டென்ஷன்லியேதா நா உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையூ இப்டி பண்ணேங்க அப்டி பண்ணேங்க அப்டின் நா சொன்னே எனக்கு எடுத்து சொல்ல யாரூ இல்ல ஆனா நா பட் டது அவுங்களுக்கு வரக்கூடாது அப்டின் க்ற ஒரு இதுல வந்து அவுங்களுக் இங்கதா வாங்கணூ இங்கவே வாங்கு க அத்த அப்டின் சொல்லி நா எங்க மாமியார கூட்டிட்டு போனே சொல்லி அவங்களூ கேட்டுக்கிட்டாங்க கடைசிட்ட என்ன கூட அவுங்க ஃபீல் பண்ணாங் ங்க உனக்கு மட்டூ நா நல்ல பொடவ எடுத்து குடுக்கவே இல்ல ஆ ஒ ஒனக்கு ஏங்கிட்டருக் ட்றே என்ன பொடவ வேணுமோ நீ எடுத்துக்கொள்ளன் நா ஐயாயிரூவாய்க்கி பொடவ எடுத்து தர்றே நீங்க வச்சுக்கோன்ட்டு
நீங்க வாங்கிருக்கலால்ல ஏ விட்டேங்க
அங்கிட்டு டூ டேஸ்ல அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க
ஓ அப்படியா
டூ டேஸ்ல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறங்கிருறாங்க என்ன செய்ய முடியு மனு ச்சனை காலிய இந்த புடவ வந்துதா நம்மளுக்கு இருக்க போதா சொல்லுங்க என்னமோ அதை ஃபீல் பண்ணாங்கல்ல எ இடத்துல இருந்து அந்த ஃபீல் பண்ணாங்களா அந்த அந்த ஃபீலிங் போதும் எ எமோஷன புரிஞ்சுகிட்டாங்கல்ல அது ஓகே அது போதும் எனக்கு என்ன கல்யாண பு டவ வாங்கி மெமரிஸஷ்னு தோழி அத எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டே வா இருக்க போறோம் என் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா கம்மி விலையில வாங்கிக்கிட்டு அதுல போடுற காச ஒரு நகையில போட்டானாலும் நம்மளுக்கு அது நாளைக்கு வில கூடிக்கிட்டே போகும் போடுற காச வந்து நல்ல நக அந்த மாதிரி போட்டுட்டு அ ரிச்சா வந்து ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கி போட்டு கூட வந்து நல்லா வந்து கிராண்டா லுக்கா நின்றுருந்தா இன்னைக்கு வந்து இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து டென் தௌசண்ட் பிப்டின் தௌசண்ட் ஆரி ஒர்க் இப்படின்ல்லா செய்யறாங்க அது எல்லாமே வந்து கொஞ்ச நாள்ல வந்து அத எடுத்துப்பத்தோனா அது எல்லாமே போயிடும் அது பீ
எல்லாமே இப்ப இருக்கிறது எல்லாமே கொஞ்ச நாள் கி தா
ஆமா
உம் ரொம்ப வருஷம் எதுவுமே வரமாட் டீகிது
வராது லைஃபே இல்ல அப்ப இதுல எல்லா போட்டு நம்ம காசு வீணாக வேண்டாங்கிறே நானு
இப்போ இந்த ஆன்லைன்லயே நல்லாதா இருக்கு க சாரில்லா
எங்க
ஆன்லைன்ல இந்த யூடியூப்லல்லா வந்துட்டு இருக்குல்ல
செட்டாகு ஒரு நேர செட் ஆகாது அந் சாரி வ வ ர்றதெல்லா வந்து பெரிய லக்கு பா நேர்லயே போய் வாங்கி ட்டு வந்து ரெண்டு தடவ அந்த கடைக்கு திரும்ப கொண்டு போய் இந்த லைட் வெளிச்சத்துல பாத்தோ வீட்டுக்கு வெளிலலா வேற மாதிரி இருக்குன்ட்டு மாத்திட்டு வர்றோ
ஆமா
எம் இப்டி ஆன்லைன்ல வாங்குற சேரீ மட்டும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டா வந்து இது குடுக்கு
உஹம் ஆன்லைன்ல சும்மா இ ரஃபயூஸ்க்கு வாங்குற சேரீ தான ஆ மீஷோலல்லா நல்லாதா இருக்கு
ஆஹ் அமஞ்சு வரணும்ப்பா பிரியாணி இருக்குட் ட்டு சேரீ இருக்கட்டு அதெல்லா வந்து நம்மளுக்கு அமஞ்சு வரணு அமஞ்சு வந்தா நா மட்டும் தா அது வந்து அது ஓகே இல்லாட்டினா என்ன அத கொஞ்சோ நாளிக்கு கட்டுவோ ஒன் இயர் தா என என் ஒன் இயர் ஒன்னன்டாவ் இயர் வெச்சிருச்ச எல்லா ஒரு சேல அது பெரிய விஷயம் கொஞ்சோ அது ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கும் போது எடுத்து குடுத்துருவே
ஓ சேரி சேரி சேரி
கிழஞ்சு தொங்கணு அது வரைக்கு நம்ம வெச்சு யூஸ் பண்ணுவோ அப்டின்லா யூஸ் பண்ண மாட்டே அடுத்து என்ன இதோ அத போய்ருவ நானு
சேரி சேரி சேரி அடுத்த கால்ல பேசுவோ நீங்க வேல பாத்துட்டுக்கீங்கன்னு நெனைக்கிற வேல பாருங்க நானும் போய் வேல பாக்குறே பாய் பாய்
ஓகே பாய்